தோழி நல்லா இருக்கீங்ளா? நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா?
ச்சு தோழி.
டீ எல்லா குடிச்சிட்டீங்களா?
ஆ குடுச்சாச்சு தோழி. எங்களுக்கு அந்த பழக் கோ இல்ல பாப்பாக்கு மட்டும்தா பால் ஆத்தி குடுக்குறது.
சரி சரி அப்புறம் இனிமேதா குடிக்கணு தோழி.
ஆ செரி செரி எத்தன மணிக்கி டீ காஃபில்லா குடிப்பீங்க?
ஒரு ஆறு மணி ஆயிருந் தோழி.
ஆ ஆ
ஆறு மணிக்கு போட்டு குடிப்போ. அது வந்து ஒரு ஒம்போது ஒம்பதே காலாயிரு பசங்கள படிக்க வச்சுட்டு இது பண்ணி கொடுக்கறதுக்கு ஒம்பதே காலாயிரு. நைட்டு இரவு பாத்தீங்கன்னா நீங்க தோச இட்லி சப்பாத்தி என்னைக்காச்சு பச ங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்கன்னா நூடுல்ஸு
ஆ
ஏன்னா இல்லன்னா பரோட்டா அந்த மாரி எதாச்சு அதிகமா வந்து இட்லி தோசதா ஆமா பரோட்டா வீட்லயே செஞ்
மைதா மாவுலியா கோதும மாவுலியா?
மைதா மாவுலதா
சரி சரி ஆ
ஏன்னா அர மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு பெனஞ்சி ஊற வச்சிரணு.
ஆ ரொம்ப எண்ண ஊத்துவீங்களா கொஞ்ச எண்ண ஊத்துவீங்களா?
டா நீங்க வந்து கொஞ்சம் சக்கர உப்பு தண்ணீர் வச்சு மாவு பெணைஞ்சிரணு ஓரளவுக்கு கட்டியா தெரியும்ல சப்பாத்தி பண்றதுக்கு பெனஞ்சு வச்சுட்டு கொஞ்ச ஊற விட்ரணு. ஆ ஊற விட்ரணு.
ம்
மாவு ஊறுனதுக்கு அப்புறோ என்ன செய்யணுன்னா அத எடுத்து பேடா பேடா போட்டு கொஞ்சோ எண்ண ஊத்தி வெச்சிரணு. எண்ண ஊத்தி வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரோ கழிச்சு அத சுத்தி வைக்கணு தேச்சி ரெண்டு த ட்டு தட்டிட்டு இப்ப மாரி ஆக்கி ரவுண்டா சுத்திட்டீங்கன்னா சுத்தி ஒரு பத்து நிமி ஷோ எண்ண தேச்சு வச்சுட்டு கல்லுல போட்டு எடுத்துறலா அவ்ளதா. ரொம்ப ஒரு சுலபோ தோழி அது கையிலயு தேச்சர்லா சப்பாத்தி கட்ட இரு க்கல்ல
இல்ல நீங்க நம்பதா எண்ண ஊத்திரோல்ல அது கட்டையில வரு மா?
ஆமா ரொம்ப நல்லா வருமே.
ஆ
என் ஆனா மாவு பெனஞ்சு ஊற வைக்கணு தோழி. ஒரு மணி நேரோ ஒன்ர மணி நேரோ ஊறுனா ரொம்ப நல்லா வரு. அதுக்கு ஒரு சிக்கன் கிரேவி சிக்கன் கொழம்பு அதெல்லா நல்லா இருக்கு என்ன தோழி?
தடியா உருட்டுவீங்களா மெலிசா உருட்
நம்மோ இந்த வெரல் இருக்குல்ல நட் ஆ மொதல் வெரலு இந்த சைடு நுனி வெரலு அதுல இப்டி ஒரு அளவு க்கு புடிச்சா போது இப்போ ஒரு கிலோ மாவு எடுத் தீங்கன்னா இருவது பரோட்டா
ம்
அந்த அளவுக்கு அப்போ நம்ம கையில புடிப்போம்ல எண்ணிக்கை எண்ணிக்கை வச் சிரு அதா ஒரு கி இப்ப வெளிய எல்லா பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு கடைங்கல்ல எல்லா நா வந் து இருவது பதினெட் டு அந்த மாரி
ம்
சிக்கன்னு மசாலால்லா வைப்பே நல்லா இருக்கு கிரேவி வைப்பே ரொம்ப அருமையா இருக்கு.
ம்
நல்லா
ஆனா பரோட்டா கொஞ்ச வேலதா இல்ல?
ஆமா. அது தட்டணு சுத்தி வைக்கணு போட்டு எடுக்கணு அதுதா.
செரி செரி. இல்லப்பா மதியோ ஒருவேளைதா சாப்பாடு காலைல டிஃபன் தா நைட்டும் டிஃபன்தா.
இடியாப்பம் சுடுவீங்களா?
ஆஹ காலைல வந்து ராகி கூழு ஆப்போ இட்லி தோச இந்த மாரி சாப்டுவோ. நைட்ல வந்து மு க்காவாசி ஒரு ஆறு ஏழு நாள்ல நாலு நாளா து சப்பாத்தி போட்ருவே மத்த நாளு என்னைக்கி ஆமா
மா என்ன வப்பீங்க?
குருமா வைப்பே பட் டாணி உருளக்கெழங்கு குருமா வைப்பே. இல்லன்னா மூக்கள் சென்னா குருமா சென் ஆ சென்னா குருமா வைப்பே இல்லன்னா. இல்லன்னா எறா தொக்கு சென்னா மசா லாக்கா எதுவு வெளில வாங்கி போடுற மசாலா எதுவு போட மாட்டே க்கா வீட்ல இருக்க மெளகாத்தூளு இந்த மாரிதா போட்டு செய்வே. இல்ல இல்ல வ தக்கிதாம்ப்பா செய்வே.
வதக்கிட்டு சுண்டல் அவச்சு அதுல போட்ருவீங்களோ?
கி பட்ட சோம்பு தாளிச்சு
சரி சரி
கா முந்திரி இதெல்லா அரைச்சு ஊத்தி போட்டு செய்வே அந்த மாரி எதாவது செய்வே. மத்த மூணு நாள் ரெண்டு நாள் இட்லி தோச இடியாப்போ ஆப்பம்
உஹ
எதுவா இருந்தாலு வீட்லயேதா வெளிய இருந்து எது வு கெடையாது. ஆம் ஆஹாம்ப்பா செட்டா ஆ ஆ ஒரு சிக்கன் ரைஸ் வாங்குனா கூட அத நீ சாப்புடு நான் சாப்புடு எனக்கு வேணா உன அந்த சுட சுட சாப்படறோ பாத்தீங்களா ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் அவ்ளோதா ஒரு ரைஸ் வாங்குன னாலே யாரு சாப்ட மாட்டோ பாதி கீழதா போடுவோ.
குடுத்து வாங்கி வம்பா ஆக்கக் கூடாதல்ல.
ஆ இவனுக்கு வேற வெளி ஃபுட் வேற செட் ஆவாது இவனுக்கு. என்னதா ஆனாலு வீட்ல ஒரு ரெண்டு இட்லியாது சாப்டணு அவரு க்கு அவரு வெளிய இதுவு சாப்ட மாட் டாரு. அப்படியே பழகிருச்சி.
அதனால வீட்லயே வந்து சமைச்சு சாப்படறீங்க.
டைம்ல வ ஸ்நாக்ஸு வீட்லதா. மூக்கல்ல அவிச்சு குடுப்பே ப ச்ச பயிறு அவிச்சு குடுப்
சேரி சேரி ம் பிரட் ஆம்லேட்டுக்கு மயனீஸ் அந்த இந்த
அந்த மாரி போட மாட்டேப்பா. புதினா சட்னி அரைச்சிப்பே அ ப்றோ முட்டாய நல்லா அடிச்சிட்டு ஆமா அடிச்சிட்டு அதுல ப்பர் சால்ட்டு போட்டுட்டு தவால ஊட்டிட்டு ஊத்திட்டு ரெண்டு பக்கமு பிரெட்ட வச்சுட்டு புதினா சட்னிய நடுவுல தட விட்டு மடிச்சிடுவே. மயோனோஸோ இந்த ஆஹா இதெல்லா எதுவு செய்ய மாட்டேன்ப்பா.
செரி அது ரொம்ப சுலபம்தா மயோனஸு ஒரு முட் டைய ஊத்திட்டு கொஞ்சோண்டு சக்கர பூண்டு மெளகு ஆனா என்ன எண்ண ஊத்தனு.
ஆ அந்த எண்ணைக்காகதாம்ப்பா வேணான்னு விட்டாச்சு. அது சாப்ட்டாங்கன்னா உங்களுக்கு அது நெஞ்சு ஆ நெஞ்சு மேலயே இருக்குன் றாங்க வாந்தி வரு துன்றாங்க ஏன் தங்கச்சி ஒரு நாள் ஸ்வீட் கானு வெங்காயோ தக்காளி மயோனஸ்லா போட்டு செஞ்சு அவளு வீட்லயேதா எல்லாமே செஞ்சு பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ற அவகிட்ட ஸ்டீம் இருக்கு. அதுல வச்சு செஞ்சு குடுத்தா. அத சாப்ட்டு ஒரு நாள் ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டு இருந்தாரு. நா அப்பவே சொன்னே மயோனஸ் வந்து கொஞ்ச கம்மியா போட்றீ வீட்ல செய்யறதுதாண்டீ இருந்தாலு அவருக்கு புடிக்காதுடீன்னு. கேக்காம அத போட்டு ஒத்துக் ஆ இவருக்கு தேங்கா சட்னியே எறங்காது தேங்காவே நா எதுலயுமே ஆட் பண்ண மாட்டே. தேங்கா சாப் ஞ்சு மேலயே இருக்குன்னுவாரு. அது கைய விட்டு வாந்தி எடுத்துட்டுதா தூங்குவாரு. இப்ப யார் வீட்டுக்கு இப்ப எங்க அம்மா வீட்டுக்கோ எங்க அக்கா வீட்டுக்கோ எங்கேயோ போறே தேங்கா சட்னி செஞ்சுட்டாங்கன்னா ஆ
தேங்காபால் ஆணத்துக்கு இப்ப கறி கொழும்ப் வச்சிங்கன்னா தேங்கா ஊத்த மாட்டீங்களா
ஆஹ்ஹா ஊத்த மாட்டப்பா கறி கொழம்பு வைக்க மாட்டே க்ரேவி தா வைப்பே கொழம்பு வச்சா இவங்க சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி சிக்கன் வாங்க மாட் த்து சிக்கனே சாப்பிட மாட்டோ மட்டன் மட்டு தா வாங்குவே அது கூட மட் மட்டன் கறி வாங்க மாட்டோ காலு போட்டி தலக்கறி இந்த மாரி இதா சாப்பிடுவோ
சரி சரி அது வந்து நல்லதுதா இருந்தாலு இப்ப கால் கொழம்புக்கு வந்து நீங்க தேங்கா முந்தரி பச்ச மொளகா அதெல்லா அரச்சு ஊத்த மாட்
ஆ ஹ ஊத்த மாட்ட இப்ப வெங்காயம் தக்காளி வதக் வெங்காயம் தக்காளி ம மஞ்சாத்தூளு உப்பு வீட்டு மிளகாத்தூள் போட் ட்டு சூப்பு மாரி வச்சிருவே வச்சுட்டு சூப்ப எடுத்துட்டு ஆமா ஆமா ஆமா அப்டியே சாப்பிட்டுருவோ
சரி சரி
ஆ காலைல கால் சூப்பு வா கால் வாங்கனா சூப்பு தா வப்பே
ஆ
கால் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கழுவி வேக வச்சு வச்சுட்டு ஈவினிங் டைம்ல சூப்பு வச்சு குடுத்துருவே ஆமா அது குடிச்சிரு வாங் க அத கால் அப்டியே சாப்ட்டுருவாங்க வெறுமனே அது ஆமா இத மாரி பிளைன் சில்லி இதெல்லா கடையில வாங்குற கரம் மசாலா இதெல்லா போடுற பழக்கமே இல்ல போடவும் மாட்டே
ஏன்னா அதுல என்னத்த கலக்குறாகன்னு நம்மளுக்கு தெரியாதுல
ஆ
அதனாலு வந்து அது வேண்டா
அதனால வீட்டுல செய்யறதுதா ஆமா மிளகாத்தூள் வீட்டுல அரைக்கிறோ பத் திங்களா அதேதா அதுவேதா எல்லாத்துக்கு சமைப்பே இதுக்கு தனியா அதுக்கு தனியா வாங்க மாட்ட ஆமா மெளகா மட்டு ஒரு அரை கிலோ தனியா அரச்சிப்பே
அப்ப தனியாத்தூள் அரைக்க மாட்டீகளா
இல்லப்பா மெ மொளகா தனியா அரைக்கிறது எல்லாத்துக்கு சேர்த்து அரைச்சு இப்ப பிளைன் மளக் இருந்தா மட்டு ஒரு அர கிலோ தனியா அரைச்சு வச்சுப்ப ஆமா வெறும் மெளகாதூள் வெறும் மிளகா மட்டு கொஞ்சோ அர கிலோ அதுல வந்து மெளகு சீரகோ அரிசி பருப்பு எல்லா வறுத்து ஆமா கருவேப்ல எல்லா வறுத்து கொட்டி அரைப்போ ஆ ஆஹா மெளகா தனியா மட்டு தா காய வைப்போ இதலா வறுப்போ வறுத்து அது பெரிய வேல ப்ப உண்மையாவே அதெல்லா வாயனு வ வந்து எதையு மறக்காம ஆ
நாங்க என்ன செய்வோம்னா வெறும் மெளகா தனியா அது வந்து காய வச்சுட்டு மஞ் ஜல் சீரகம் அது மட்டு தா போடுவோ கருவேப்புள்ள தேவனா போட்டுக்குருவோ மத்தபடிக்கு வேற எதுக்கு நாங்க போட மாட்டோ அதா கறி கொழம்பு போடுவோ அதான் மீன் கொழம்புக்கு போடுவோ
ஆ நா வந்து இதெல்லா மசாலா ஐட்டல்லா போடலன்னா எப்டி அரைப்பன்னா மெளகாவு தனியாவு காய வச்சுட்டு அது கூட கொம்பு மஞ்சள் காய வச்சுட்டு இது மூணுத்த மட்டு ப்ளைனா அரைச்சுப்பே ஆ அதுவும் நல்லா இருக்கு ஆனா இதுல்லா போட்டா கொஞ்சோ கூட வரும் அப்டின்னு சொல்லிட்டு விட்டு இதெல்லா போடுறது வறுத்து ஆனா இது ரொம்ப பெரிய வேல
கண்டிப்பா உக்காந் வறு
ஆ இதெல்லா வறுத்து அத எல்லாத்தையு ஆ அது ஒரு பெரிய பிரச்சனை அதெல்லா போட்டு ஆறனதுக்கு அப்றோ அத தூக்ட்டு போய் அரைச்சி
கொண்டு வந்து காய வச்சு டப்பால அடைச்சு பெரிய வேல கண்டிப்பா எவ்ளோ நாளைக்கி மூணு மா சோ ஆறு மாசத்துக்கு அரைச்சு வச்
ஆறு மாசோ வரும்ப்பா.